போ வணக்கம்
ஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே
என்னா பண்ணிங்க சொல் அ சாப்டாச்சி தோழி நீங்க என்னா சாப்டிங்க
நாங்க வந்து என்ன சாப்ட்டோ இன்னக்கி சோறு
என்னா கொழம்பே
சோறு மீன்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இன்னக்கி
ஓ அப்டியா ஓகே ஓகே தோழி
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாந்து அதேதா நேத்து வெச்ச ரெசொ சாப்பாடுதா
ஓ செரி செரி
ம்
ஒர்க்லா எப்டி போகுது
இல்ல எதுவுமே ஒர்க் இல்ல தோழி சும்மாதா ஒக்காஞ்சினுகிற
ஓ செரி செரி
ம் நா இன்னக்கி நாள் எப்டி போதுங்க இது நாள்
ஆ நல்லா போகுது
காலேஜ் போலியோ லீவா இன்னிக்கி
இன்னக்கி லீவு நாளைக்கி போகணு
அதா ஜாலியா இருக்குதுன்றீங்க ம்
நாளைக்கி போறதுக்கே கடுப்பா இருக்கு சரி போணுமே
ம் ஆ சொல்லுங்கள் தோழி
உ ஃபேம்லிலா எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க உங்க ஃபேம்லி எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்ளா
ம் நல்லா இருக்காங்க உங்க கூட பிறந்தது எத்தன பேரு
அக்கா ஒருத்தங்க
ஓ செரி செரி
உங்க ஃபேம்லில எப்டி எல்லாரு நல்லாருக்காங்ளா அண்ண தங்கச்சி அக்காலா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் அண்ணே என்ன ஒர்க் பண்றாரு
அண்ணே காலேஜ் படிக்கிறாங்க
அண்ணனு காலேஜ் படிக்கிறாங்ளா
உம்
ஒரே காலேஜா நீங்களு அண்ணனும்
இல்லல அண்ண சென்னையில படிக்கிறாங்க
ம் உம்
நா வந்து இங்க படிக்கிறே
ம் ஓகே ஓகே என்ன பண்ணாங்க உங்க அக்கா பசங்க
அக்காக்கு ஒரே ஒரு பொண்ணு தா
ம்
கொழந்தைங்கனாலே ஃபுல்லா சேட்ட தானே
ஆமா ஆமா
அப்டி இருப்பாங்க விளையாடுவாங்க சேட்ட பண்ணுவாங்க அதுவும் பொம்பள பிள்ளைங்க ரொம்ப சேட்ட பண்ணுவாங்களாமே
அம்மா பாசம் வச்சா
பாசம் வச்சாவா
ஓவரா பாசம் வச்சு நம்ம ஓவரா பாசம் குடுத்துட்டோனா அவுங்க ரொம்ப ஆடுவாங்க
ஓ அப்டியா அதெல்லா எனக்கு தெரியாது ரொம்ப சேட்டையா இருக்கு ஒரு எடத்ல இருன்னா இருக்க மாட்றா உங்க அக்கா பசங்களா எப்டி
ஏ அக்காக்கு ஒரே ஒரு பொண்ணு இப்பதா பொறந்துச்சு ஆறு மாசம்தா ஆவுது
ஐயோ அப்டியா சேரி சேரி இப்பந்தா மேரேஜ் ஆச்சா அக்காக்கு
ஆயிச்சு ரெண்டு வருஷம் ஆயிச்சு
ஓ செரி செரி
என்ன நைட்ல மட்டுந்தா தூங்க வுட மாட்டுது
ம் கொழந்தைனாலே நைட்டு தா தூங்காது பகல் ஃபுல்லா தூங்கும்
பகல் தூங்குது நைட்டு ஃபுல்லா முழிக்க வைக்குது எங்களலா
நீங்கல்லா என்ன பண்றீங்க சும்மாதான இருக்கீங்க முழிச்சிருந்து பாக்கணு
ம் பாத்துன்னுதான இருக்குறோ
ம்
நேம் என்னது அக்கா பொண்ணுக்கு
அஃப்ரா ஃபாத்திமா
ஓ அப்டியா சூப்பர் நேம் ம்
ம்
என்னா பேரு
ஆஃபியா
ஆஃபியா ம் ம் ஓகே ஓகே ஆஃபியா அரிக்குமா வெறும் ஆஃபியாவா
இல்ல இல்ல வெறும் ஆஃபியா
வெறும் ஆஃபியாவா செரி செரிமா என்ன எங்கயாச்சு ட்ரிப்பு கிப்பு போனீங்களா
ட்ரிப்பா
ம்
நாங்க எங்கயு போலை இப்போ அக்கா செகண்ட் கன்சிவா இருக்காங்க அதனால எங்கயுமே போ முடியாது
ம் நீங்க போலையா சு காலேஜ் பசங்க கூட
காலேஜ்ல வந்து தேர்ட் இயர்ல தா ட்ரிப்பு கூப்ட்டு போவாங்களா
சும்மா நீங்களே ஒரு ப்ளான் பண்ணிட் போவீங்கள அந்த மாரிலா போலயா
ப்ளான் பண்ணி வீட்ல வந்து நீ வீட்டுக்குள்ளேயே இரு வெளிய போ கூடாது அப்டின்னு சொல்லி அடச்சு வச்சுருவாங்க பிளான் ல்லா போடுவோ எங்க போ இங்க போலா அப்டின்னு சொல்லிட்டுல்லா பிளான் போடுவோ ஆனா வந்து எக்ஸிகியூட் பண்ண மாட்டோ போ கூடாது அப்டி சொல்லிருவாங்கோ ஒரு ஒரு ஆள் வீட்லயாவது வேண்டா அப்டின்னு சொல்லிருவாங்க அதுவு பசங்க ஃபிரெண்ட்ஸ் வ ரனனால அதுவுமே வேண்டானு சொல்லிருவாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா ஒரு நாள் ட்டிரிப்பு கூட போவீங்களே அந்த மாரிலா போறது இல்லையா சும்மா எங்கேயாச்சு வெளிய போய் சாப்றது
கஃபே எல்லா போயிருக்கு கெஃபே சாப்ட ல்லா போயிருக்கு
ம் மாலு அந்த மாரெல்லா போயிருக்கி
பொண்ணு வரமாட்டா
ஆ
அ ஒரு பொண்ணு வந்து எப்போ கூப்டாலுமே வரமாட்டா அதனால என்ன பண்ணுனோ ஒரு நாள் கேஃபே போனால
ம்
அவ வீட்டுக்கு நைட்டு போணு செரி அவ மட்டு வரலல்ல அப்டின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு நைட்டு போணு நைட்டு போயிட்டு ஆ அப்பல்லா வெ எங்க வீட்ல எல்லா விடுவாங்க ஃபிரெண்ட்ஸ்ஜோட அவுங்கவுங்க செலவே செல ஃப்ரெண்ட்ஸோட வீட்ல விட மாட்டாங்க நைட்டு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு மா மார்னிங் எழும்பி போணு
ஆ அப்டியா சேரி ம் உன் ஃப ஃப்ரெண்டுங்க எல்லா ஃபோன் பண்ணலய்யா ஏன் வர்ல காலேஜ்ன்ட்டு
நா சொல்லிட்டே நீங்டயே சொல்ட்டே வரமாட்டே அப்டின்னு கூப்டாங்க வா எப்டியாவது வந்துரு அப்டின்னு இல்ல முடியாது
ஆ அப்டிங்கிறீங்க ஓகே
ம்
இந்த வயசுல தா சுத்த முடியு அதுக்கப்பறமா சுத்த முடியாது
என்னது
இந்த வயசுல தா உங்களால சுத்த முடியு காலேஜ் லைஃப்
ஆமா இந்த வயசுலதா சுத்த முடியு அப்றோ எங்கயுமே விடமாட்டாங்க
அதோட ஸ்டேய்ட்டா மேரேஜ் தா பண்ண வுட்ருவாங்க
ஆமா பசங்களுக்கு என்ன ஒர்க் ஒர்க்கன்னு ஒர்க்ல போயிருவாங்க பொண்ணுங்க என்னன்னா மேரேஜுன்னு போயிருவாங்க
ஆமா ஆமா தோழி பசங்கலா நல்லா சம்பாதிச்சா தாங்க பொண்ணு தருவாங்க இப்ப இருக்குற காலக்கட்டத்துட்டுல
கரெக்ட்டு தா
நீங்க ஃபியூச்சர்ல செட்லானாதா உங்கள வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு உங்கள நம்பி வரு
ஆமா தோழி அந்தமாரிதா பண்ணு தோழி நல்லா சம்பாரிக்கணு
அப்ப அதுக்காக ஹார்டு ஒர்க் பண்றீங்க தானே
ஆமா தோழி நைட்டு பகலா செய்றோ
ம் கண்டிப்பா சூப்பர் பொண்ணா கிடைக்கு
பாக்லா தோழி உப் அப்ல்லா ஆயிச்சுனா கல்யாண சூப்பரா பொண்ணு கெச்சுச்னா உங்களுக்கு ஃபோன் பண்றோ வாங்க கல்யாணதுக்கு
கண்டிப்பா வரலா எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க
தெரி தோழி இன்னு ரெண்டு வருஷ மூணு வருஷோ இருக்குது தோழி
மூணு வர்ஷோ கழிச்சி பாத்துக்குலான்னு
ஆமா இப்போ ஒரு ஒரு ரெண்டு வர்ஷோ போயிட்டு ஃபாரின் போயிட்டு வந்துருலா
ஓ சேரி ஃபாரின் போறீங்ளா
ஆமா ஆமா தோழி காரு
சேரி ஓ அப்படியா சேரி சேரி
அங்க ஒரு ரெண்டு வருஷோ இருந்துட்டு வந்தாதான அப்பதா நம்பி தருவாங்க பைய வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா அப்டி
போன தா பொண்ணா அப்போ
நம்பளு பின்ன கொஞ்சோ செட்லாயிட்லா
ஆமா அங்க போனாலு செட்டிலாயிர்லா எப்டியாவது
ஆமா தோழி இங்க நுப்பருவானா அங்க அங்க எப்டி சொல்லுவாங்க நுப்பரூவா வாங்னாலே இங்க அறுவரூவா அம்பது பைசா
ஆம்மா
அதா கொஞ்சோ பயமா வேற இருக்குதே
ஏ
சும்மாதாங்க குண்டு போட்றாய்ங்க
அய்யோ ஆம்மா ஓ போர் நடக்குது
போர் வேற முஞ்சிச்சா இல்லையான் தெர்ல
அந்த போர் இன்னு நடந்துட்டு தா இருக் இன்னு முடியல
ம் ஆமா தோழி
அதா பயமாக இருக்கோ செரி போலாமா ப் ஆனா
ஆ பயப் ப்ருல்லா பிரச்சன இல்ல நம்ம வீட்ட ஆளுங்க பயப்படுவாங்ல
ஆமாம்மா
அதால்தா என்ன இவ்ளோ நாளுமா டிலே பண்ணிட்டு தா இருக்காங்க வீட்டாளுங்க இல்ல நா எப்பயே கெளம் போறவேண்டிது
சேரி சே எங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ல ஒரு அண்ண போனாங்க
ம்
போய் வந்து ஒரு அவுங்களுக்கு விசாலா அடிச்சு போனாங்க போய்கி ட்டு ஒன் லேக் குடுத்து விசாலா அடுச்சு போனாங்க மேரேஜூக்கு அப்றோந்தா மேரேஜூ பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ல போனாங்க போறப்போ ஒரு வேல இருக்குன் சொல்லிதா போனாங்க அங்க போயி பாத்தா இல்ல வேல இல்ல னி சொல்லிட்டாங்க குடுத்த பைசாவு வேஸ்ட்டு ஆனா ரிட்டன் வந்தா அந்த மொத்த பைசாவுமே போயிரு ஒன் லேக் அப்டி போயிருக்கு அவுங்க அங்கயே நின்னு
க்குறதால நான் ஃபோன் பண்ணியிந்த செகண்ட் லைன் சேரிங்க ஆ ஹலோ
ஆ அவுங்க அங்கயே நின்னு அ அங்கயே இருந்து வேற கம்பெனில பேசி அப்பறமாட்டு அங்கயே இ ந்து வந்து எடுத்துக்கிட்டாங்க இப்ப அங்க வந்து எய்ட் மந்த் தா ஜாப் இல்லாம நின்னு அப்பறமாட்டு தாஇப்போந்தா ஜாப்ல ஏறிருக்காங்க
ஆமா ஆமா தோழி
அதுவு இந்த போர்னால இந்த போர் நடந்தனால இன்னு கொஞ்சோ
எ ஃப்ரெண்டுங்க அஞ்சு பேர் அங்கதா இருக்காங்க ஃபாரீன்ல தா இருக்காங்க அவங்களு கூப்ட்டுனு தா இருக்காங்க வாடா எதுவுமே பிரச்சன இல்ல வாடா
ம்
போறது போறோ ஒன்னா போயிலாண்டா வாடா ஒன்னா போயிட்டு ஒன்னா சாவலான்டா ஏன்டா நீ பயப்ற
ம்
எ ஃப்ரெண்டுலா போயிட்டு ஒரு ஆறு வருஷ ஏழு வருஷ ஆயிடுச்சு எப்பயாச்சு ஒரு வாட்டி ஒரு நாள் வருவா வந்துட்டு போயிட்டு பேமிலிய பாத்துட்டு அப்டியே கெளம்மி போயினே இருப்பா மறுநாளு ம் சரி தோழி நெஸ்ட் கால் நா அப்பறமே பண்ட்டா
ஆ ஓகே நீங்க பண்ணுங்க
ஆ அ ஆமா பாய்
அ